ஆ சர் இல்ல ஜார்ஜ் இல்ல இது ஹீட் ஹூட் ஆகு மொபைல்லு
ஓ பேட்ரி இது வாருக்
அதா அதா ஃபைவ் மினிட்ஸ்ல டக்குன்னு ஹீட் ஆயிடுது ஹீட் ஆயிட்டு டக்குன்னு என்ன ஆவுனா நம்ம எந்த ஆப்குள்ள இருக்கமோ அது வந்து டக்குன்னு க்ளோஸ் ஆய்டு ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆய்டு
ஓஹோ
கொஞ்சோ ஹாம்ஃபுல்லா ஆச்சுனா அந்த மாரி ஆய்டு நார்லாவே யூடியூப் அந்த மாரினா கொஞ்சோ இதுவா இருக்
ஆ
மெய்னா ஃபோன் மாத்தனு சிஸ்டர் வேற ஃபோன்தா வாங்கணு
ம்
ஃபோன் வாங்கலான்னு பாத்தாலு பயமா இருக்கு ஏ தம்பி ரொம்ப பயமுடுத்துறா
ஏ
இல்ல இப்போ வர ஃபோன் எல்லாமே ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாரிதானா வருது ஸ்டார்ட்டிங்கே
அப்டிலா இல்ல கம்மியான ரேட்ல கூட இருக்கு டுவெல் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி கூட இருக்கு
அப்டி வாங்லானு பாத்தா அவ என்ன சொல்றானா அதெல்லா வந்து ஒழைக்காது ஒன் இயர்லியே உனக்கு ஃபோன் அது வந் து வேணா உனக்கு வந்து ஒழைக்காது ஒன் இயர்லியே ஃபோன் வேல செய்யாது
அப்டிலா இல்ல என்ன ஃபோன் வாங்குனாலு மேக்சிமம் த்ரீ இயர்ஸ் அவ்ளோதா நீங்க என்ன ப்ராண்ட் வாங்னாலு மேக்சிமம் அதுக்கு லவ்ட் லைஃப் டைம் வந்து பாத்திங்ன்னா த்ரீ இயர்ஸ் த்தா அது நம்ம யூஸ் பண்றத பொறுத்து இருக்கு இப்ப கிட்ஸ் இருந்தாங்கன்னா கேமு கார் ரேஸ் அந்த மார்லா இன்ஸ்டால் பண்ணி வெளயாடுவாங்கல்ல
ம்
ஆ மைண்ட கிராஃப்ட் அது இதுன்னு என்னனோமோ வெளட்றாங்க சோ அந்த மாதிரி நா லா போட்டா கொஞ்சோ இதுவாகுந்தா ஸ்லோ ஆகுதா மொபைல் நறைய கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ண பண்ண மத் மத்ந சாஃப்ட்வேர்ஸ்ஸூ ஆப் நம்ம என்னென்ன யூஸ் பண்றோமோ அத பொறுத்து இருக்குல்ல
ம்
வாங்குங்க ரொம்ப யோசிக்காதீங்க எது வாங்னாலு நம்ம யூஸ் பண்றத பொறுத்துதா இருக்கு
நா என்ன நெனச்சன்னா செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலான்னு நெனச்சே
ம் ம் ஆ இல்லல்ல செகண்ட்ஸ்லல்லா வாங்காதிங்க
ம் ஏ ஃப்ரெண்டு ஒரு மொபைல் யூஸ் பண்றாங்க அந்த அவுங்க தா சொன்னாங்க இந்த மொபைல வாங்கிக்கோ செகணட்லா ஆனா வெளியில வாங்கிக்கோ அப்டி சொல்லிட்டு சொன்னாங்க
ம்
அதுக்கு பயமுட்த்துறா இல்ல இல்ல செகணட்ல வாங்குனா உனக்கு வந்து ஃவேக் மொபைல் குடுத்துருவாங்க போலீஸ் புடிச்சுடுவாங்க திருட்டு மொபைல் குடுத்துருவாங்க
நல்ல மொபைலே திடீர் திடீர்னு வெடிக்குது அதுல்ல நீங்க செக ன்ட்ஸ்ல வாங்னீங்ன்னா சொல்ல முடியாது அவுங்க என்ன ரீசன்காக அ ஆ சொல்லுங்க
இ எம் ஐ போட்டுதா நீ வாங்கி ஆவ்னு நா சொல்றே மொபைல்ல நீ வாங்கிக்கோ அப்டின்றா
அவுங்க என்ன சொல்றாங்க என்ன பிராண்ட் சொல்றாங்க எவ்ளோ ரேட்டு்
அவுங்க சொல்றது வந்து தேட்டி தௌசண் வருது தேட்டி ஃபை வருது
ஓ
ஒரு வருஷோ வந்து மாடல் மாடல் விட்டு ஒரு வருஷோ ஆனா கூட நம்ம மொபைல வாங்கக்கூடாதுன்றொ இப்ப ரீசன் ட்டா என்ன லான்ச் ஆயிருக்கோ அத மட்டு தா நீ வாங்கனு அப்டின்றா
அப்பிடில்லா இல்ல நீங்க நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க மொபைல்ல என்ன பாப்பீங்க? என்ன ஆப்லா யூஸ் பண்ணுவீங்க ஃப்ரீக்வென்ட்டா?
நா யூடியூப் தா யூஸ் பண்ணுவே
அதுக்கு எதுக்குங்க அவ்ளோ காஸ்லியான மொபைலு
அதுக்கில்லங்க இப்போ இப்போ நெறையய் வேற ஃபோட்டோ எடுக்கனு வீடியோஸ்லா எடிட்லா பண்ணு அந்த மாரி எனக்கு மொபைல் தேவப்படு
ஏ யூட்யூபரா இருக்கீங்களா?
இல்லெங்க யூட்யூப் சேனல் ஒன்னு ஸ்டாட் பண்லான் தா ஐடியாருக்கு
அப்பிடியா அப்பிடின்னா ஓகே நீங்க அந்த மாதிரியான மொபைலே வாங்லா அதுக்கு வேணா ஒர்த்தது
ம் அதுதா எனக்கது எனக்கு இவெ பயம் முருத்றதுல்ல மொபைல் வாங்கவே பயமா இருக்கு ஒருவேள தப்பான மாடலா போய் வாங்கிடுவோமோ அப்டின்லா பயமா இருக்கு
பாருங்க ரிவ்யூஸ் பாருங்க
பாத்துட்டு தாங்க இரு
பாத்துட்டு ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேளுங்க ரிஃபரிங் யாராவ்து அந்த மொபைல் யூஸ் பண்ணிருக் ஆ பண்ணிருக்றவுங்ளா பாத்து கேளுங்க எப்டி இருக்கோனு
ஓகேங்க ஓகேங்க
இல்னா மொபைல் கடைலே கூட கேளுங்க
மொபைல் கடைல தாங்க நம்பவே முடியாது அவுங்க நம் நம்ப ஒன்னு வாங்க போனா ப ஒன்னு வாங்கப்போனா அவுங்க ஒன்னு மைண்ட்வாஷ் பண்ருவாய்ங்க
இல்ல னா நீங்க மொபைல் வாங்க போற மாதிரி போவாதீங்க வேற எதாவ் மொபைல்ல சும்மா அந்த பேட்ரி ஹீட் ட்டாவுதுன் சொன்னீங்கல்ல அந்த மாதிரி கூட அது சரி பண்லான் போயி ட்டு சும்மா விசாரிங்க இப்போ எது ட்ரெண்டா இருக் கு எது நெறைய பேர் வாங்குறாங்க எது லாங் லைஃப் வரு அந்த மாதிரி அது பேட்ரி பத்திலா கேளுங்க கேட்டீங்னா ஜஸ்ட் ஒரு ஐடியா கெடைக்கு அவ்ளொதா
ஆம் புரியிதுங்க புரியிது
ம்
எனக்கு வந்து ஒரு மூணு விஷ்யொ சொல்லிட்டே எனக்கு கேமரா பேட்ரி ஸ்டோரேஜு இது மூணு கரெட் டா இருக்கனுன் சொல்லிட்டே
ம் ம்
மத்தபடி எல்லாமே பாத்துக்கலா அப்டின் சொல்லி சொல்லிட்டே அதுதா இப்போ அதுக்கேத்த மாரிதா ஒரு ஃபோன் பாக்கனு
ம்
நா வந்து இப்போ சாம்சங் யூஸ் பண்ணிட்ருந்தே கொஞ்ச நாள் முன்னாடி இது ரொம்ப ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தே ரொம்ப நல்லா வந்துச்சு
ஓ
அதுக்கப்புறோ அது டிஸ்பிளே இதா ஆயிடுச்சு திரும்ப பாத்தா ஒரு லாவா மொ பைல் ஒன்னுஇதுவு செகன்னென்டு தா நா யூஸ் பண்னதுலே இதுரைக்கு நா யூஸ் பண்ண மொபைல் எல்லாமே செகணன் மொபைல்தா
அப்படியா ஆனா நல்லா இருக்கா உங்களுக்கு நல்லா இருக்கா செகண்ஹான் மொபைல்லா
உ நல்லாதா இருக்கு
ஆ
நா யூஸ் பண்ணதுலா செகண்ட் ஹண்ட் மொபைல் தா ஆனா இது வரைக்கு த்ரீ இயர்ஸக்கு யூஸ் பண்ணுவே ஒரு மொபைல
ஆ
இப்ப இருக்குற மொபைல் தா வந்து இதுல வந்து எதுவுமே பண்ணதே கிடையாது இந்த மொபைல இது ரொம்ப சாஃப்டா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமலே இருந்த மொபைல் இது அதிகமா யூஸ் பண்ணாத மொப பைல் ஆனா இது இப்போ நா யூஸ் பண்ணம்போது ரொம்ப வேல குடுக்குது இந்த மொபைல்தா லாவா இது
ஓ
அதுதா என்னனு தெரியல
பாருங்க சீக்கிரமா பாத்து ஒரு முடிவுக்கு வாங்க எது வாங்களா அப்டின்ட்டு
அதுதானஸ்
ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகுதுன்றீங்க இப்டியே யூஸ் பண்ணா நல்லது இல்ல
உ உ கரெக்ட்டு தாங்க
உங்க ஹஸ்பண்ட் என்னவா இருக்காங்க எதுல ஒர்க் பண்றாங்க
அவரு ஒரு இன்ஜினியர் கிட்ட வேல செய்றாரு
ஓ
உங்க ஹஸ்பண்டு
ஏ ஹஸ்பண்ட் வந்து ஆ கிராப்ல இருக்காரு கிராப் இன்சூரன்ஸ்ல
ஆ ஓகே ஓகே இந்த பயிர் இன்சூரன்ஸ் போடுவாங்களே பிரதான் மந்திரி இது அதுலயா உ ஓகேங்க ஓகேங்க நீங்க பாண்டிச்சேரியா தமிழ்நாடா
இல்ல தமிழ்நாடு
ஓ ஓகே ஓகே ஏன்னா பாண்டிச்சேரினா வேல அதிகமா இருக்காது அதுனால தா கேட்ட
ம் ஹூ ஹூ ஹூ
தமிழ்நாட்டுல தா ஒன்னு வருஷோ வருஷோ இன்சூரன்ஸ் எல்லாருமே போட்டர்றாங்க அவுங்களுக்கு எல்லா எதா இருந்தாலு அது அமௌண்ட்டு ரிட்டன் வந்துருது பாண்டிச்சேரில இருக்குறவங்களுக்கு மட்டு தா பயிர் நாசமானா உ பாண்டிச்சேறியு
திருக்கு
ஆமாங்க ஆமா பாண்டிச்சேரிக்குன்னா என்ன ஆய்டுது ஆ இந்தமாரி இயற்கை பேரிடர் வந்து பயிர நாசமானா மட்டுந்தா இன்சூரன்ஸு அதுவு வெரிஃபிகேஷன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணா தா இன்சூரன்ஸு ஆனா ஃப்ரீ இங்க இன்சூரன்ஸ்க்கு பேமெண்ட் ப பண்ண தேவ இல்ல இங்க ஃப்ரீ பயிருக்கு
ஓ
ஃப்ரீயாவே பண்ணிக்கலா ஒரு ரூபாயா ஒருபாயா என்னமோ வரு நா பண்ணிருக் இன்சூரன்ஸ் பைல் பண்ணிருவ தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லாமே பண்ணிருக்க அப்ளை பண்ண
ம்
பி ஐ சி ல ஒர்க் பண்ண
ம்
நா ஒக்காந்து அப்ளே பண்ண
அங்கயும் இன்ஸ்பெக்ஷன்லா இருக்கு செக் பண்ட்டு தா பண்ணுவாங்க
ம் ம்
இப்ப எங்க கரெக்ட் டைமுக்கு மழை பெய்தா ம் வந்தா ஒரே நாள்ல மொத்த மழையும் பெய்ஞ்சுட்டு போயிடுது ம் ஃப்ளட் ஆயிடுது இல்லன்னா சுத்தமாக ட்ரையாருக்கு
இப்ப வேற எல்னிநோ வருதா
என்னது எல்னிநொ ஆ ஆமா ஆமா ம் ம் அதா ரொம்ப ட்ரையா இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆ ஆ
ட்சி வரப்போது ஒரு சைடு வந்து ஃப்ளட்டு் வரப்போது ஒரு சைடு வறட்சி வரப்போது அந்த அதெல்லா சமாளிக்கணும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க
எத்தன வருஷத்துக்கோ ஒரு தடவ அந்த மாதிரி வரும்ன்னு சொல்லிருக்கா சொன்னாங்க
ஆமா பத்து வருஷமோ இருபது வருஷமோ சொன்னாங்க
தெரில இந்த தடவ எப்டி இருக்குனு ஆனா அதுக்கு ஏத்த மாரி மழ இல்ல டிரையாதா இருக்கு ரொம்ப அனல் வேற
பஞ்சோ பஞ்சோ இப்ப தண்ணி இல்ல மழ பெய்யலனாலே நம்மளுக்கு வந்து நீர் பற்றாக்குற வந்துரும்
ம் ம் ம்
இந்த நீர் பற்றாக்குறை வந்துருச்சானே எல்லாத்துக்கும் பிரச்சன வந்துரும் அதுதா மெயின் காய்கறி வில எத்துறதுல நம்மளுக்கு ரெகுலரா வர காய்கறி எல்லாமே வெல ஏறிடு காய்கறி வெளைவிக்கறதுல பிரச்சனை யாய்டு
ஆமா அதுவும் சென்னைலலா தண்ணி இல்லாம நாங்க இருந்ததுனால ஆஹ் கஷ்டப்பட்டுருக்கா ரொம்ப தண்ணி பிரச்சனையால
சென்னையில தானங்க
ஆமா இங்க வந்து அந்த அளவுக் கு தெரியாது தண்ணிய அள்ளி அள்ளி ஊத்தி ஊத் தி குளிக்கிறது ரொம்ப த தாராளமா யூஸ் பண்ணி பழகிடுச்சா இங்க இருந்துட்டு அங்க போயிட் ட்டு ஒரு பக்கெட் தண்ணிதா யூஸ் பண்ணனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அழுகழுகயா வரு சில சமயத்துல எனக்கு
ம் ம்
நிம்மதியா குளிக்க முடியலயே ஒரு மனுஷனால அப்டின்ட்டு
ஆமா சென்னையில ரொம்ப கஷ்டங்க தண்ணிக்கெல்லா ரொம்ப பஞ்சோ நாந்தாங்க சொல்லிட்டுருந்த எனக்கு எங்க சித்தி வீட்ல அப்டிதா தண்ணி பஞ்சோ அவுங்க கடலூரு அங்க ஃபுல்லா உப்பு தண்ணிதா நல்ல தண்ணி காசு குடுத்துதா வாங்கணு அப்டி இல்லனா அப்பலா வந் து நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் தண்ணி பிடிக்கணு அந்த பன்னெண்டு மணிக்கு போம்போதே அங்க இருவது கொடொ முப்பது கொடொ வெயிட்டிங்ல இருக்கும் அவங்க தூக்கத்த விட்டுட்டு போனும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த மாரி கஷ்டப்பட்டாங்க அவுங்க அதனால சொல்லிட்டே நா கல்யாணம் பண்ணா தண்ணி இருக்கிற ஊர்ல தான் கல்யாணம் பண்ணுவே பாண்டிச்சேரி தா கல்யாணம் பண்ணுவன் சொல்லிட்டே நானு
ம்
உங்க சொந்த ஊரு சென்னையா
இல்லல்ல இங்கதா
எங்க ஹஸ்பண்டு ஊரு சென்னை
இல்ல அவுங்களு இங்கதா
ஓ நீங்க ரெண்டு பேருமே பாண்டிச்சேரி தானா அப்புற ஏன் சென்னையில போய் இருந்தீங்க ஓ ஓ ஒர்க்குகாகவா ஓகே ஓகே
இங்கேயுமே ஜாஸ்தி உப்பு தண்ணியில உப்பு கண்டன்ட் சால்ட் கண்டன்ட் வந்து அதிகமா இருக் க்கா அப்புடியே பாத்திரோ வெளக்குனா கூட அப்புடியே ஒரு மாதிரி திட்டுத்திட்டா வெள்ள வெள்ளையா ஆகிடுது
சென்னைலியா
இங்க
இங்கயா உப்பு அதிகமா இருக்குன்னா எந்த ஏரியால இருக்கீங்க நீங்க
அச்சோ என்னங்க இப்புடி கேட்டீங்க அதுதா சொல்ல கூடாது இல்ல
சேரி இருங்க நா கேக்குறதுக்கு மட்டு ஆமாவா இல்லலையான் மட்டு பதில் சொல்லுங்க சரியா நீங்க வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் சைடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு தண்ணி பிரச்சனருக்கு
அப்டிங்களா
அது வந்து ஐ ஜி ஐ ஜி லருந்து ஐ ஜி அப்பறோ இந்த முதலியார்பேட்ட அதுக்கு அந்த பவலக் கரஞ்சாவடி அது வரைக்கு இந்த உப்பு தண்ணி பிரச்சன இருக்கு
ம் ம் ஏ மத்த ஏரியாலல்லா இருக் அக்காதா
மோஸ்ட்லி உப்பு தண்ணின் பாத்தா இங்கதா அதிகமா இருக்கா உங்களுக்கு வந்து எங்க மாமா வீடு இருக்கு அங்க தெரிஞ்சவுங்க வீடு எல்லாமே இருக்கா அங்க எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த உப்பு தண்ணி தா ரொம்ப உப்பு தண்ணி பிரச்சன அதிகமாயிடுச்சு
ம்
குடிக்க கூட முடியாது ஸ்டார்டிங்லல்லா குடிச்சிட்ருந்தே நான் இங்கே வந்து புதுசுல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லா குடிச்சிட்டுருந்தே இப்ப வந்து வாயிலயே வைக்க முடியல
நீங்க டேப் வாட்ரா இல்ல பியூரிஃபையரா
இல்ல இல்ல இங்க வந்து டேப் வாட்டர்தான் இப்போ நான் இருக்கிற எடத்துல டேப் வாட்டர்